ஹலோ
எப்டி இருக்கீங்க
ஆ வணக்கம் நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஓ நானு நல்லாருக்கே இன்னைக்கு நம்ப உடற்பயிற்சின் அவசியம் பத்தி பேசலான்னு நெனைக்கிற
ஆ நல்ல தலைப்பு தா கண்டிப்பா இப்ப இருக்கற வாழ்க்கை முறைக்கு வந்து உடற் பயிற்சிங்கறது ரொம்ப ஒரு அவசியமான விஷ்ய தா அத பத்தி பேசறது எனக்கு புடிச்சிருக்கு நம்ம அத பத்தியே பேசலா
சேரி சேரி சேரி அப் அ அதாவது முன்னாடி இருந்த வாழ்க்கை முறைக்கு இப்ப இருக்கற வாழ்க்கை முறை கு வந்து நெறைய வித்யாசோ இருக்கு இல்லையா
ஆமா கண்டிப்பா முன்னாடில்லா மக்கள் வந்து பெரும்பாலுமே நடந்து தா போவாங்க விவசாயம் பண்ணுவாங்க உடல் உழைப்பு அதிகமா இருக்கு ஆனா இப்ப வந்து எல்லாமே தொழில்நுட்பம் ஆய்டுச்சு அதனால வந்து மக் களோட உடல் உழைப்பு வந்து கம்மியாய்ருச்சு
ஆமா ஆமா ஆமா அதனால் தான உதற் உடற்பயிற்சி வந்து அவசியன் அப்டின் சொல்லிட் டு நம்ப இது பண்றோ இல்லைங்ளா
ஆமா இப்ப வந்து ஒரு மனி தன் மனிதனா இருந்தாலு நம்ம உடல வந்து இயக்கிக்ட்டே இருக்கனு இல்லன்னா வந்து உடல்ல வந்து பல பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிரு
ஆமா என்ன மாதிரி பிரச்சனைகள்னா உடல் பருமன் இந்த சக்கரை நோய் உயர் ர த்த அழுத்தம் அப்புறோ இதைய நோய் சொல்லவே வேண்டா மூட்டு வலி முதுகு வலி அப்டினு நெறைய பிர ச்சனைகள் வர ஆரம்பிச்சிரு
ஆமா இப்போ எனக்கே பாத்தீங்னா இன்னைக்குல்லா ரொம்ப கால்வலி எனக்கே ஒரு பயமாதா இருக்கு என்னடா திடீர்னு கால் வலிக்குது அப்டின் சொல்லிட்டு ஆ இப்போ இருக்க இளம் வயசுலயே வந்து சின்ன வயசுலேயே பாத்தீங்னா நெறைய பேருக்கு சக்கர நோய்லா வருது அதெல்லா பாத்தாலே பயமா இருக்கு
ஆமா கண்டிப்பா உண்மைதா நீங்க சொல்றது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தவறான உணவு பழக்கோ உடற்பயிற்சி இல்லாமை மன அழுத்தம் அதெல்லாதா ரொம்ப முக்கியமான காரணங்கள் அதுல எல்லாரு இப்போ ஒக்காந்துகிட்டே வேல பாக்குறாங்கல்ல நடந்து ஓடி ஆடி பாக்குற வேல எதுமே இல்ல அதுவு ஒரு முக்கியமான காரணம் அதுக்குத்தா உடற்பயிற்சி செய்யணு அப்டிங்கிறதையு நம்ப வற்புறுத்துறோ
ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரிதா இப்ப பாத்தீங்னா எல்லாருமே வந்து அதிகமா வீட்ல சமைச்சு சாப்புட்றத விட அந்த மாதிரி ஹோட்டல்ல வந் து ஆ சிக்கன் ரைஸ் பரோட்டா இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரிதா சாப் புடனு ஆசைப்படுறாங்க இதனாலயே வந்து நறைய பேருக்கு வந்து உடல் பருமன் அதுக்கு அப்பறோ வந்து அ நறைய இந்த சர்க்கரை இந்த மாதிரியான நோய்கள் எல்லா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு
கண்டிப்பா கண்டிப்பா அதோட இல்ல இந்த உ டல்ல இருக்கக்கூடிய இந்த அதிகப்படியான கொழுப்ப வந்து அ அ கொறைக்கிறதுக்குதா இந்த உடற்பயிற்சிங்கறது ரொம்ப தேவையானதா இருக்கு அதனாலதான உடல் பருமனும் வருது அந்த தேவையற்ற கொழு ப்புனாலதா வந்து ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்றாங்க இல்லையா அதுவு வருது அதுதா ஒரு முக்கிய காரணியே அதோட இல்ல இந்த உடல் சுறுசுறுப்பா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த உடல் பயிற்சி ரொம்ப தேவையானதா இருக்கு
ஆமா நானுமே வந்து கா ஆ சரி நம்மளால வந்து இப்போ எக்ஸ் சசைஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட சரி வாக்கிங் போலா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போனே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து கொஞ்சோ கஷ்டமாதா இருந்துச்சு அதுக்கப்பறோ போக போக கொஞ்சோ பழகிடுச்சு இப்போ நானுமே வந்து ஆ வாக்கிங் வந்து போயிட்டுதா இருக்கே அதனால அது வந்து கொஞ்சோ காலையில வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆவு ஆ நல்லா இருக்குது அந்த அந்த நாளே வந்து நல்லா இருக்கு கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா அதாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சது முப்பதுலேந்து நாற்பத்தஞ்சு நிமிஷ வரைக் கு நம்ம உடற்பயிற்சி செய்யனு, நேரம் இருந்தா ஒரு மண்நேரம் கூட செய்யலா
ஆமா நீங்க சொல்றது சரிதா நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணாதே வந்து நம்ம ஒடம்பு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக் கு இல்லன்னா நம்ம ஒடம்போட கண்ட்ரோலுக்கு நம்ம போயிருவோ அந்த மாதிரி ஆயிரு
ஆமா ஆமா ஆமா அந்த உடை உடற்பயிற்சியோட அ அது ரொம்ப செய்ய முடியாதவங்க நடைபயிற்சி செய்யலா அது மட் டு இல்லாம சைக்கிளிங்னு சொல்றாங்கல்ல அதுவே நல்ல உடற்பயிற்சி அத செய்யலா யோகா செய்யலா யோகா பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆ அதாவது இப்போ வந்து ரொம்ப வந்து ம் வாக்கிங் போ முடியாது என்னால அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியாதுங்கறவங்க யோகா வந்து பண்ணாலே வந்து அது வந்து நம்மளோட உடலையும் மனசையும் வந்து சமனிலையில வச்சிருக்க உதவும் நம்ம உடலும் மனசும் சமநிலையில இருந்தாலே நம்மளுக்கு பாதி நோய் வந்து குறைஞ்ச மாதிரி தான்
உம் உம் உம் உம் கண்டிப்பா கண்டிப்பா
ஆனா மனசுக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கு னு விளக்கமா சொல்ல முடியுமா
ஆ சொல்றே அதாவது நெறைய தொடர்பு இருக்கு உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் குறையும் இந்த மன மன அழுத்த குறைஞ்சாலயே வந்து மனசு வந்து கொஞ்சம் சந்தோஷமா மாறிடும்
உம் கண்டிப்பா நா கவனிச்சிருக்கேன் ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நா கவனிச்சிருக்கே அதாவது நடைப்பயிற்சி முடிச்சுட்டு வந்த பிறகு என்னவோ தெரியாது ஆனா மனசு ரொம்ப லேஸ் ஆன மாரி இருக்கும் ஒரு காரணமே இருக்காது ஆனா மனசு அப்டியே ஒரு மாரி ஆ லேசான மாரி நம்மளே ஒரு பீல் அது ஒரு பீல் அது வந்து பண்றவங்களுக்கு தா வந்து அந்த பீலஸ் வார்த்தைகளா தா விவரிக்க முடியாது அது அனுபவிச்சு பாத்தாதா அதோட அ அந்த உண்மையான ஒரு சந்தோஷம் புரியும் அதுனால உடற்பயிற் ற்சி ரொம்ப செய்ய முடியாதவங்க நடைபயிற்சியாவது அட்லீஸ்ட் செய்யணும்
ஆமா அதுதான் வந்து உடற்பயிற்சியோட பெரிய நன்மையே நம்மளோட உடம்பு மட்டும் இல்லாம மனசையும் ஆரோக் கியமா வச்சு இப்போ பாத்தீங்கன்னா நெறைய பேர் வந்து அ ஐடி கம்பெனி இந்த மாதிரியெல்லா வந்து பெரிய கம் கம்பெனில ஒர்க் பண்றவங்கல்லாம் முழு நேரமும் வந்து ஆ சி்ஸ்டம் ஒர்க் பாத்துட்டே இருப்பாங்க அதனால அவுங்களுக்கு பாத்தீங்கன்னா நெறைய முதுகு வலி கழுத்து வலி அப்றோ வந்து கண் எரிச்சல் இந்த மாரி பல பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதுக்கெல்லாம் வந்து நம் அ இந்த மாரி யோகா கூட அதுக்கு தா கொஞ்சோம் ரிலாக்ஸா இரு
உம்
க்கலாம் வந்து நோய் எதுவும் வராம கொஞ்சோம் நம்மளை ரெக்கவர் பண்ணிக்கலாம்
கண்டிப்பா கண்டிப்பா அதோட இல்ல அந்த மாரி தொடர்ந்து வேலை செய்யும் போது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவ கொஞ்சோம் ஒரு அஞ்சு நிமிஷம் எழுந்து நடக்கலாம் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் உக்காந்த எடத்துல இருந்து செய்யுறது நடக்கிறது அந்த மாதிரி அ சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்யலாம் அந்த மாரி செய்றதுனால டைம் வேஸ்ட் ஆயிடும் அப்டின்னு எல்லாரும் நெனைக்கிறாங்க ஆனா அது அப்டி கெடையாது நம்ம மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த வா வா அ கோடாரியை கூர்மைப்படுத்துனா மரத்த ஈஸியா வெட்டிடலாம்னு சொல்லுவாங்கல்ல அத மாதிரி நம்மள நம்மளே வந்து கூர்மைப்படுத்திக்கிறதுக்கோ இல்ல ஒரு நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்த மேம்படுத்திக்கிறதுக்கான அந்த ஒரு சின்ன அஞ்சு நிமிஷத்தை நம்ம எடுத்துக்கிறோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்டின்னு நெனைச்சுட்றாங்க எல்லாரும் அது அப்டி கெடையாது தொடர்ந்து வேலை செய்யாம நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதுக்காக செலவு பண்ணி சின்ன உடற்பயிற்சிகள செய்யலாம் அப்ப அந்த கழுத்து வலி உடல் சோர்வு முதுகு வலி கண் சோர்வு அதெல்லாம் அவ்ளவா தெரியாது
ஆமா நீங்க சொல்றது சரிதா இப்ப பாத்தீங்கன்னா கொழந்தைங்களுக்குமே வந்து உடற்பயிற்சி வந்து ரொம்ப அப்பாவசியொல்லா பண்றது அதுக்கப்புறம் வீடியோ கேம் விளையாடுறது டிவி பாக்குறது இதுலதா வந்து அதிகமா வந்து ஆ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அதனால வெளியில எல்லா போய் விளையாடுறதல்லாம் ரொம்ப கொறைஞ்சிருச்சி அ அதனால கொழந்தைங்களுக்குமே வந்து இந்த மாதிரி யோகா இந்த மாரி கிளாஸ்ல்லா அனுப்பணும் அப்டின்னா அவங்களோ பட காஞ்சோ உடலுமே ஆரோ க்கியமா ஹலோ
ஹலோ ஆ சொல்லுங்க
அப்புறம் பொடலுன்னு நெனைக்க மாட்டாங்ளா ஆ இப்போ பள்ளிக்கூடத்துல எல்லா வந்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு நெனைக்கிறீங்ளா
ஆமா ஆமா நா பேசறது கேக்குதுங்களா ஹலோ ஹலோ ஆ அதாவது அ பள்ளிகள்ல வந்து படிப்போடு பள்ளிகள்ல ஹலோ பள்ளிகள்ல படிப்போடு சேத்து வெளையாட்டுக்கு கண்டிப்ப முக்கியத்துவ குடுக்கணு ஹலோ பள்ளிகள்ல படிப்போட சேத்து வெளையாட்டுக்கும் கண்டிப்பா முக்கியத்துவம் குடுத்தே ஆகணு கேக்குதுங்ளா ஹலோ
ஓகே
ஆ பள்ளிகள்ல வந்து ஆ பள்ளிகள்ல அ பள்ளி பள்ளிகள்ல வந்து கண்டிப்பா வெளையாட்டுக்கு படிப்போட சேத்து முக்கியத்துவ குடுத் தே ஆகணு ஏன்னா கேக்குதா நா பேசற்து
ஆ கேக்குது ஆ கேக்குது
ஹலோ மேடம் ஆ பள்ளிகள்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப் பா வந்து படிப்போடு சேர்த்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணு அது வந்து கொழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னு ஏன்னா இப் ப இருக்கற சூழ்நெலையில இப்ப இருக்கற காலகட்டத்துல வெளியில ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாட்றதே இல்ல பசங்கள்லா இப்ப பள்ளிக்கூடத்துல இருக்கும் போது பிரெண்ட்ஸோட விளையாடினாதா உண்டு அப்டிங்கற மாதி ரி ஒரு நெலம உருவாயிடுச்சி வீட்டுக்கு வராங்க அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு ஆயிரம் கிளாஸ் இருக்கு ஸ்கூல்ல படிக்கிறத தாண்டி அந்த கிளாஸ்கெல்லா போறாங்க போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல வந்தவொன்னே இப்போதைக்கு என்ன பண்றாங்க செல்ல எடுத்து வெச்சுக்கறாங்க இல்லாட்டி டிவி பாக்கறாங்க வந்து சாப்புட்றாங்க சாப்டுட்டு தூங்கிட்றாங்க இதுதா அவங்களோட வழக்கமா இருக்கு அதனால கண்டிப்பா ஸ்கூல்ல ஓடி ஆடி விளையாடணும் அப்டிங்கறது கண்டிப்பா அந்த ஒரு நெறிமுறையாவே கொண்டு வரணு பள்ளி கூட படிப்பு மட்டு இல்ல விளையாடணு அப்டிங்கறதையு கொண்டு வரணு
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா அது மாரி வந்து ஹலோ
ஹலோ ஆ சொல்லுங்க மேடம் ஹலோ ஹலோ ஷி